ஹலோ
சொல்டி
என்னடி பண்ற எப்டி இருக்க
நா சும்மாதா இருக்கே
எப்டி இருக்க
நா நல்லா இருக்கே நீ எப்டி இருக்க
ஆ நா நல்லா இருக்கேன்டி
ம் ம் சாப்ட்டியா
ஆ இல்லடி இனிமேல் தா சாப்டணு நீ சாப்ட்டியா
ஏ இவ்ளோ நேரோ ஆச்சு சாப்பில்லையா
இல்ல கொஞ்ச இப்பதா வெளியே போயிட்டு வந்தே
அ
அதனால இனிமேதா சாப்பண்ணு
சேரி
நீ சாப்ட்டியா
நானு இன்னு இல்ல
ஏ என்னாச்சு
இனிமேல் தா சாப்டணு
சேர் செரி
அக்கா செஞ்சிட்டுருக்கா
ஆ ஆ ஆ
ஆ போய்தா சாப்டணு
என்ன இன்னைக்கி இன்னைக்கு என்ன விசேஷோ என்ன செஞ்சாங்க வீட்ல
இன்னிக்கி முட்ட வருவள்
ஆ ஹா சேரி சேரி
ம் உங்க வீட்ல என்ன ஸ்பெஷலு
இன்னைக்கு எங்க வீட்ல சிக்கன் பிரியாணி
சேரி செரி
நாளைக் என்ன காலேஜா
நாளைக்கா ஆமா ஹாப்டேன் சொல்ட்டு ருந்தாங்க
சேரி செரி
காலையில சொல்றன் நாங்க
சேரி செரி அப்டின்னா நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல காலேஜ் முடிஞ்சதுன்னா எனக் கிட்ட சொல்றியா
நாளைக்கா
ஆ ஆமா
உனக்கு காலில நா சொல்ற
ஆ செரி நீ காலையில சொல்லு ஏனா உங்க காலேஜ் பக்கத்துல தா ஒரு பேங்க்ல ஒரு வேலையா அங்க வருவ
ம்
அதனால அப்டியே வந்தானா செரி உன்னையு பாத்துட்டு அப்டியே நம்ம எங்கியாது வெளியே போலால்ல
ஆ போலா போலா நாளைக்கி ஹாஃப் டேவாதா இருக்கு
சேரி நீ அப்டினா ஹாப்டேவா இருந்துச்சுன்னா என்கிட்ட காலையிலயே சொல்லிடு நா அதுக்கு தகுந்தாப்பிடி கெளம்பி வந்தற்றே வந்துட்டு நா வெளிய கொஞ்ச நேரோ வெயிட் பண்ற அதுக்கப்புறோ நீ வந்ததுக்கு அப்புறோ ரெண்டு பேரு பேங் குல போய் வேலைய எல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறோ நம்ம வெளியே போலா
சேர் செரி
ஆ ஃபர்ஸ்ட்டு எங்க போலா
ஆ படத்துக்கு ஓகே
ஃபஸ்ட்டு எங்கியாது போயி ஃபஸ்ட்டு எங்கியாவது போயி நல்லா சாப்புட்டு
ம்
நல்ல ஒரு கடையா போ பாத்து சாப்புட்டு
ம் அதுக்கப்பறோ படத்துக்கு போலா
ஆ சேரி என்ன படோ நாளை இப்ப என்ன படோ ஓடிட்டு ருக்கு புதுசா
அந்த லிக்கா அந்த பிரதீப் அவன் நடிச்சது
ஏ யூத் படம் நல்லா இருக்காப்பா அந்த படத்துக்கு போலாமா
யூத்தா
ஆமா
அந்த முட்ட கலக்கி சாங்குதானே
ஆ ஆமா அந்த படம் நல்லா இருக்கா மா எல்லாரும் சொல்றாங்க
அப்ப நம்ம அதுக்கே போலாம்
ஆ சரி போயிட்டு பாத்துட்டு அதுக்கப்றோ வேற எங்கயாவது போலாம்
வேற அன்னக்கி நம்ம ஸுடியோ போனோல அன்னைக்கு கூட நான் ட்ரிப் இதுக்கு போறேன்னுட் ட்ரிப்புக்கு போறேன்ன
ஆமா
நாங்க இது போல போனால் டைம் கொஞ்சம் ஆகுல
சேரி ஏன் அங்குட்டு ஆமா அப்ப இதுக்கு போனன்னு டூருக்கு போனன்னு சொன்னியே இதெல்லா நல்லா இருந்துச்சா எடொல்லா
ஆ நல்லார்ந்தது மூணாறு தான் போனோ
ஆ ஆ ஆ அங்க என்னல்லாம் போய் சுத்தி பாத்தீங்க
ஏங்க நெறயா எடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க
ஆ ஆ ஆ
என்ன கா நைட்டு கெளம்பனோ
ஆ ஆ ஆ
இப்போ ஒரு பன்னென் மணிக்காட்டு இருக்கும் கெளம்பிட்டு அப்றோ போனோ
செரி
காலயில ஒரு எட்டு மணிக்கு இருக்கும்னு நெனக்கிறேன் எட்டு மணிக்கு போய் சே போயிட்டோம்
ஆ ஆ
அப்றோ எட்டு மணிக்கு போய்ட்டு அப்றோ எதோ இது பண்ண சொன்னாங்க ரெடியாக சொல்ட்டு சாப்புட்டு
ம் ம்
அப்ரோந்தே சரி போலா அப்டின்னு சொல்ட்டு ஜீப்ல அப்றோ எல்லாரும் போணோ
ஜீப்ல சவாரி கூப்ட்டு போனாங்களா
ம் ஆமா ஆமா
அப்டியே ஒரே என்ஜாய் தான்
ம்க்கும் ஆமா அப்ப நெறயா எடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க
அங்க எடுத்த ட்ரெஸெல்லாம் நல்லாருந்துச்சா குவாலிட்டிலா நல்லா இருந்துச்சா
அது அப்ப நீயும் அக்காவும் சேந்து தான போனாங்க ட்ரெஸ் எடுக்கமோம்போது
ம் ம் ம்
ம் நல்லாருந்தது ஆனா நா என் நண்பர்களும் நல்லாருக்குன் சொன்னாங்க
ஆ ஆ
எங்க எடுத்தன்னு வேற கேட்டாங்க நான் இங்க தான் அன்னக்கி ஸுடியோல போனோ அப்றோ அதுக்கப்றோ இந்த பி எஸ் பார்க்கு கிட்ட போணுல்ல
ஆமா
அதையு சொன்னே
சேரி செரி
இப்போ நம்ம வேற எங்கேயும் திங்ஸ் வாங்கல்ல போணுல்ல
ஆமா அங்கல்லா வேணாம்பா அங்கெல்லா போக வேணா நம்ம இங்கே போயிட்டு வேணுனா ட்ரெஸ் வேணா எதாவது ஒரு ரெண்டு மூணு செட்டு எடுத்துட்டு
ஆ அ
அப்பறோ கெளம்பிக்கெலா
ஓகே ஓகே
அப்டியே வந்தாலு வந்துட்டு கூட உங்க வீட்டுக்கு வந்துட்டு கூட சித்தப்பா சித்தி எல்லா பாத்துட்டு
ஆ இருந்துட்டு நீ இப்பா ஒரு நாள் கழிச்சு கூட போய்க்லா
ஆ ஐயா ஆயாவெல்லா பாத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு
ஆமா ஆமா
அதுனால வந்தா பாத்துட்டு ஒரு நாள் நின்னம்னா அப்டியே கொஞ்சோ ந நல்லா இருக்கும்
அப்பா கூட ஒன்னைய கேட்டுட்ருந்தாங்க
சேரி சேரி சேரி அப்பாட்ட சொல்லிரு முடிஞ்சு அளவு நாளைக்கி வரேன்னு சொல்லிடு
இல்ல நீ கால் பண்ணி சொல்லீரு அப்பாகிட்ட நா சொல்றத விட நீ சொன்னீனா கொஞ்ச கரெக்ட்டா இருக்கும்
சேரிம்மா சேரி சேரி அப்டின்னா நானே சொல்றே
ம் ம் சொல்லு சொல்லு
ஆ அ அக்கா வன்ட்டாளா ஊர்ல இருந்து
ஆ இப்பதா பாஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்தா
சேரி சேரி லிவ் சேரி சேரி லீவ் வுட்டாங்களா
அ அவளுக்கு வுட்டாங்க தேர்வு முடிஞ்சோனியு எனக்கு தா இன்னு போயிட்ருக்குது இப்பதா ஒ ஒரு தேர்வு முடிச்சுருக்கே
ஆ ஆ அ ஆ ஆ
பத்தாந் தேதி முடிஞ்சுருனு நெனைக்கிறே
சேரி சேரி
ம் ம் அதுக்கப்பறோ வேணா ஊருக்கு வரோ
ஆ சேரி அப்பறோ ஒனக்கு லீவ் வுட்டதுக்கு அப்பறோ வேணா ரெண்டு பேரு ஊருக்கு வாங்க
ம் ம்
அது பேரு என்ன ம் ம் நல்லபடியா படிச்சு நல்லா எக்ஸாம் எழுது செரியா ஃபர்ஸ்ட் க்ளாஸ்ல பாஸ் பண்ணணும்
ம் ஓகே ஓகே படிக்கிறே எடையில கொஞ்சோ ஒரு நாள்
ஏன்னா அப்பா எவ்ளோ கஷ்டப்பட்றாருங்குறது உனக்கே நல்லா தெரியு அதுக்தா அதுக்காக அதுக்கு அதுக் தகுந்தாப்படி நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுக்கணும்
ம் ம் அப்பறோ தம்பி என்ன பண்றா
தம்பி அங்க தோட்டத்ல இருக்கா சாமி அவனுக்குந்தா லீவ் வுட்டாங்க
சேரி சேரி ம் ம்
அதனால அவே அம்மாவோட அம்மாவோடையு அப்பாவோடையு தோட்டத்ல இருக்கே அப்டின் சொல்ட்டு தோட்டத்துல இருக்கறா அப்றோ தம்பி வேற வந்துருக்கானா ஊர்லருந்து
ம் அவன்ட்ட பேசியே ரொம்ப நாள் ஆகுது
ஆ ஆ சேரி வுடு அவே வந்தானா நானு அவன கால் பண்ண சொல்றே இந்த மாரி பாப்பா கூப்ட்டா அவளுக் கூப்ட்டு பேசிரு
ம் ம்
கூப்ட சொன்னா அப்டிங்கிறமா நா சொல்லிர்றே
ம் சேரி சொல்லிரு
ஆ
அவே இப்ப இங்க வீட்ல இருக்கானா
அவே அம்மா அப்பா தம்பி எல்லாருமே தோட்டத்துல வாழ போட்ருக்கோம்ல அதுல கொஞ்சோ வேல இருக்குன்ட்டு அந்த வேலைய பாக்க போயிருக்காங்க மருந்து அடிக்கிற வேல இருக்குதாமா
ஆ
அதனால கட்டையெல்லா பேக்கணு அப்டின்னு சொல்லிட்டு வாழைக்கட்டை எல்லா பேத் த்து விடணு இடையில கண்ணு போட்டிருக்கனால வாழைகட்டைய எல்லா பேத்துணுன்னு சொல்லிட்டு அங்க வேல இருக்குன்ட்டு போயிட்டா
சேரி சேரி
இனி வந்து சாய்ங்காலோ ஊருக்கு கிளம்பிருவா
ஓ வேலைக் போணுமா
ஆ ஆமா நாளைக்கி ஒர்க் ஒர்க் இருக்காமா வேல இருக்குதாமா அதனால நாளைக்கி போகணு அப்டின்னு சொல் நீங்க நாளைக்கு காலைல எந்திரிச்சு போக முடியாது நேரமா அதனால இப்பவே சாய்ங்காலமே போனா போய் படு தூங்கி எந்திரிச்சு காலையில நல்லா கொஞ்சோ எந்த ஒரு ஸ் இதுவு அது பேரு என்ன அ சலுப்பு இல்லாம வேலைக்கு போய்க்கலா அப்டின்னு சொல்லி சொன்னா
ம் இல்லைன்னா காலையில மார்னிங் நேரத்துலயு போற மாறி க்கு
மாற்னுக்கு அதாவது காலையில நேரத்துல எந்திரச்சு போக முடியாத மாமா எந்திரிக்க முடியலையாமா
ம் ம் அவ வேல செய்றான்ல
அதா நா சாயங்காலமே போய்க்கிறேன்னா
ம் ம் அவன்தா வேல செய்றான்ல அதனால அப்டி இருக்கு
சேரி சேரி நா வந்தா சாயங்கால கூப்ட சொல்றே ஆ
ஆ சேரி சேரி
சேரி எனக்கு கொஞ்சோ வேல இருக்குது நா போய் வேலைய பாக்குறே
வேலை இருக்கா
ஆ ஆமா நானு போய் வேலையை பாக்குறே நா அப்பற இன்னு சாய்ங்கால வந்ததுக்கு அப்பற கூப்பறே
சேரி நீ மறக்காம அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிரு
ஆ சேரி சேரி வைக்கிறே
இல்லைன்னா அவரு எண்ணத்திட்டுவார் நீ எதுவுமே சொல்லல அப்டின்ட்டு
சேரி சேரி நா சொல்லிக்கிறே சேரி நா வைக்கிறே ஆ
ஆ